ம் வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்
ம் நல்லா இருக்க தோழி வீட்ல இருக்கவங்க எப்டி இருக்காங்க உம்
ம் தோழி எனக்கு ஒரு ஆ சாப் ட்ட தோழி நீங்க சாப்ட்டீங்ளா ஆ தோழி எனக்கு ஒரு சந்தேக தோழி அது உங்களுக்
ம் சொல்லுங்க தோழி
ஆ தோழி இந்த பசுமைய பத்தி கொஞ்ஜோ எதுவு உங்ளுக்கு தெரிஞ்சது சொல்றீங்ளா தோழி அந்த செடி வளர்ப்பு அந்தது அதுக்கு ஏதாவது உரம் கொடுக் றது அந்த மாரி நா வீட்ல எதாவது இது பண்ணலான்னு இருக்கே தோழி அந்த மாரி பசுமைய பத்
இப்போ இப்ப வந்து நம்ம நார்ம்லா எப்டி சொல்றது இப்ப எல்லா வெஜ் வெஜிடபிள் நம்ம கடைல தா வாங்றோ
ம் ஆமா தோழி
கெமிக்கல் போட்றாங்ன்னு நம்ளுக்கு தெரியாதுல நம்ளுக்கு முன் முடிஞ்சவரியு நம்ம வீட்லயே பராமரிக்றது நல்லது தக்காளி இது வெங்காயோ எப்டின்னு தெரில ஆனா நாங்க போட்ருந்தது வந்து தக்காளி பீர்க்கங்கா பொடலங்கா கீர முருங்க கண்ணு வாழக்கண்ணு இந்த மாரிதா நாங்க வச்சிருந்தோ ரோஸ் செடி அதெல்லா வந் து எப்டி பராமரிக்னா இப்ப நம்ம எந்த எந்த மருந்து நம்ளுக்கு தேவ இல்ல சானோ இருக்குல்ல
ஆமாந் தோழி
அத மட்டு நம்ம காய வச்சு காய வச்சு அதுக்கு ரோஸ் செடி அதுக்குல்லா போட்டோம்னாலே நம்ளுக் எ இயற்கையாவே எல்லாமே வந்ரு அ ஆமா அப்ரோ முட்ட தோல் போட்லா வெங்காய தோளு நம்ம வேஸ்ட் வெங்காய தோல்ல நம்ம கீழ தான போடுவோ அது அப்டி இல்லாம நம்ம ரோஸ் செடியாண்ட அப்டிலா போட்லா வெங்காய தோளு இதெல்லா போட்லா ஆனா தக்காளி மட்டு நம்ம எப்டி பராமரிக்கணு ஏனா அணில்லா வந்து குத்து ஆனாலு நம்ம தக்காளி ஆனா மத்தபட்லா பீர்க்கங்க ல்லா வந்து நம்ம முள் முள்ளு கம்பில்லா இருக்குல இப்ப நம்ம வீட்டு ஓட்ல தட்டிலா போட்ருப்போம் செவுர்லாம் இருக்கோம். அங்க வச்சோம்னாலே அது கொடி அது கொடித்தா பீர்க்கங்கா பாவகாலா.
ஆமாந் தோழி
வே போயிடும் நீங்க அதுக் வந்து எப்டி சொல் தண்ணி மட்டும் வுட்டாலே போதும் நம்ப
ஆ
ஆமா இப்ப அடிகிற வெயிலுக்கு நம்ப தண்ணி தான் வுடணும் செடிக்கி.
ஆமா தோழி வெயிலோட தாக்கம் கொஞ்சொ அதிகமா இருக்கு.
நம்ளுக்கு இப்ப நம்ளுக்கு உன்னும் நம்ப போற காலத்ல வந்து நம்ளுக்கு மரதான் தேவபடும்.
ம் ம்
அதுக்கே நம்ப இப்ப எல்லா மரமும் நம்ப வச்க்கினே வர நம்பளால என்ன வெத கிடக்கிதோ அது போட்டு வுடனு ம் வீட்டு பக்கத்துல, வீட்டு பின்னாடி
ம் ஆமா தோழி இப்ப நெறைய பேரு திருமணங்லாம் கூட இந்த விதை வந்து வ இது பண்றாங்கள சொல்லி நம்ம ரோட்டோரம் இந்த மாரி இது பண்ணும் போது மழ பெய்யும் போது தானாவே முளைக்கிற மாரி வேப்ப மரம் அந்த மாரிலாம் விதைப் பந்து நெறய திருமணத்துல குக்குறாங்க தோழி இப்ப
ஆமா தோழி அங்கந்து நாங்க எத்ட்டு வந்து ரெண்டு செடி வச்சோம் மல்லிப்பூ செடி. ஆனா அதுவு நல்லா வந்துச் அடுக் மல்லி ஒண்ணு குண்டு மல்லி ஒண்ணு.
ம் ம் நமக்கு சுவாமி படங்களுக்கு நம்ப தெ தெனமும் நம்ப வச்சுக்கற துக்கு கூட நமக்கு அந்த பூக்கள நம்பளே உபயோகபடு
நாங்க சாமி படத்துகெலா வெக்க மாட்டோம் தோழி. ஏனா நாங்க கிறிஸ்டின் அதனால நாங்க வெக்க மாட்டோம். மத்தபடி பூத்துச்சுன்னா அப்டியே வுட்ருவோ செடிலேயே வுட்ருவோ நாங்க யாரு வெக்க மாட்டோம். அப்டி வெச்சா பக்கத்துல இருக்கவுங்களான்ட குடுப்போம் அவ்வளதான் ம் அதுக்கு வெறும் சாண மட் டும் போட்டாலே நம்ளுக்கு போதும் அப்றம் முட்ட ஓடு இருக்ல நம்ப வேஸ்ட்டா டஸ்பின்லதா போடுறோ மு
கண்டிப்பா தோழி.
அத வந்து நம்போ செடிய அந்த ரொம்ப நல்லா நெசினி செடி சுத்தி போட்டோம்னா அது ரவ இதுவா இருக்கு. அதுல வளரு ஆன இப்ப எல்லாரும் மீன் நீச்ச தண்ணி அதெல்லாமே ஊத்துறாங்க
ஆ ஆமாந் தோழி மீன் அமிலம்னு சொல்ட்டே வந்து கடைல விக்குதாந் தோழி இந்த தோட்டகலை இதுல லா மீன் அமிலம்ன் சொல்டே விக்கிது அத வந்து நம்ப இதுக்கு ஊத்துமனு ஊ க்கு செடிகளுக்கு ஊத்தும் போது வந்து அல நல்லா காய் காய்க்கிற செடியாந்தாலு நல்லா வந்து ஒரு காய் காய்க்குது ரோஜா செடிகளுகு யூஸ் பண்ணும் போது நல்ல ஒரு பூக்கள் தருதுங்கற மாரி நா கேள்விப
ஆனா ஸ்பிரே மாரியே அடிகிறாங்க ஆனா அப்பதா நா பாத்திருக்கே
ம் ம்
தி நானல்லா வ் வீட்லல்லா உட்டதில்ல வீட்ல வந்து சாணம் போடுவோ முட்ட வெங்காயந் தோலு அந்த மாரிதா போடுவோ வேற எதுமே போட மாட் தண்ணி உடுவோ அவ்ளதா ம்மா நீங்க இப்ப என்ன வெக்க போறீங்க
ஆ எனக்கு வந்து இப்ப நா வந்து ரோஜா கண்ணு வெக்கலான் இருக்க தோழி அப்றோ நீங்க சொன்ன மாரி இந்த காய்கறிக ள் சொன்னிங்கள்ல தோழி அந்த மாரி நிது நம்பளே நம் நீங்க க க கட சொன்ன மாரி கடயில நம்ப வா ணும் போது வந்து அட என்ன உரங்கள் போட்டு செயற்கை உரம் போட்டு வளத்தாங்கன் நமக்கு தெரியாது
தெரியாது
ட்லியே வந்து தக்காளி வந்து ஈஸியா நம்ப அந்த பழத்த தூக்கி போட்டாலே கூட அதுலந்து நமக்கு த
அ இப்ப நீங்க ஒரு தக்காளி போட்டி இப்ப ஒரு வெத போட்டீங்கனே இப்ப அஞ்சுட்டு சும்மா போடுவிங்ளே கீழ அது ஃபுல்லாவே அப்டியே படந்து வந்துரு அது அப்புறோ நம்புளுக்கு தேவயான பச்ச மொளகா போட்டுவீங்க கருவேப்புல பச்ச மொளகால்லா ஒன்னியே வந்
ம் ம் ஆமா தோழி காய வெச்சு அந்த காஞ்ச மொளகாவ நம்ம போடம் போது அந்த வெதய அதுல போடும்போது வருந் தோழி அது ஆல்ரெடி நா வீட்ல பச்ச மொள அ செடி போட்ருக்கே அ இனு அது த நீங்க சொல்ற மாரி மல்லிக செயி பூவு நா அ ரெண்டு மூணு வகையான மல்லி பூ வெச்சுருக்கே தோழி அடுக்கு மல்லி குண்டு மல்லி மதுரை மல்லி அந்த மாரி வெச்சுருக்கே தோழி ரோஜாச் செடியு கொஞ்சோ வெச்சுருக்கே ஆனா அது வந்து எனக்கு எப்பிடி அதுக்கு உரோ குடுக்கணு அந்த மாரி தெரியல
அதுக்கு வந்து முட்ட போடுங்க அதுக்கு ரோஜா செடிகி முட்ட சாணம் ம ட்டும் போட்டாலே அது வள்ந்துரு
அ அ அப்புறோ வந்து இந்த காய்கறியோட கழிவுகள்லா வந்து அதுல அ யூஸ் பண்ண சொன்னாங்க தோழி அ அந்த நம்ம வேஸ் ட்டா அரியிற வெங்காயோ அத ஒரு அ த வந்து இந்த மண்ண ச ரோஜா செடி வேர அதுல சுத்தி நம்ம பறிச்சு விட்டுட்டு அதுல அந்த த நம்ப கொட்டிட்டு மேல கொஞ்சோ மண்ணு போட்டு நம்ப இது பண்ணம் போது அதுவு க்கு அது அழுக அழுக அந்த செடிய வந்து ஒ ரோ அப்டின் சொன்னாங்க தோழி அப்புறோ நீங்க சொன்ன மாரி முட்ட ஓடு
அ அந்த மாரில்லா போட்லா அதா இப்ப நீங்க சொன்னீங்கள்ல அந்த மீன் இது அதயு போடுங்க அது வளருதான் பாப்போ ஆனா அது வளரு இப்ப எல்லாருமே அந்த இதுத்தா ம்பு ஊத்துறாங்க போல
ம் ம்
னா அத விட நம்ப பீர்க்கங்கா பாவக்கா எல்லா போடா நம்மளுக்கு அதுக்குலா எதுமே தேவயே இல்ல நம்ப பாட்லு இப்ப ஸ் செவுறு ஒத்துல வெச்சிருன்னா அது பாட்னு கொடியா ஏறினே போய்டு போய்ர்ச்சுனா நம்ப தண்ணி மட்டு உடுணு அவளதா அது வளந்து பீர்க்கங்கா அதிகமா இப்ப வெய்ங்க வெயில் டைம்ல ரொம்போ குளிர்ச்சியா இருக்கு பீர்க்கங்கா எனா அது தண்ணி காய் தான
ஆ ஆமா தோழி
அதனால பீர்க்கங்கா நம்ம சாப்ட்லா பொடலங்காவு வக்கலா எல்லாமே தண்ணி காய் த நம்பளுக்கு இப்ப சூடுனால அதுனால வீட்லயே இது பராமருச்சு நம்ப சாப்ட்லா. ஆனா இப்ப வெளியவு அ தா விக்குறாங்கஆனா அது எப்டின் தெர்ல ஒர்த்த ஒர்த்தவுங் வந்து வயல்ல இருந்து அவுங்ளே போட்டு சொ அந்த மாரி எத்துன்னு வருவாங்க.
ம்
ஒர்த்தவுங் ஒர்த்தவுக வந்து மார்க்கெட்ல அப்பிடிலா வாங்கிட்டு வந்து விப்பாங்கல அவுங்களான்ட வாங்குறதுக்கு தா வே நம்பளுக்கு சங்கடமா இருக்கு இதுவே நம்பளுக்கு நம்பளுக்கு தெர்ஞ்சு வயில்ல இருந்து போட்டு எடுத்துன்னு வர ராங்கனா அவுங்ளா அவுங்க ஏனா சாண மட்டுந்தா போடுவாங்க.
ஆமா தோழி அவுங்களுக்கு நம்ம ஒரு சி சிறு விவசாயிகள வந்து நம்ம ஊக்குவிச்ச மாரியே இருக் தோழி அவ்ங்கள்ட்ட இருந்து வாங்குறது நாளா காய்கறி வாங்கும்போது அந்த மாரி சந்தை அந்த மாரி பெரிய கடைகள்ல வாங்காம அந்த ரோட்டோரத்துல விக்கெறவுங்க ஆ அ அவுங்ககிட்டதா த தோழி நானு வாங்குவ அவங்க எல்லா வந்து வீட்ல
கூலா இருந்தா ப்ஃரெஷ்ஷா இருக்கு
ம் ம்
ஃப்ரெஷ்ஷாவு இருக்கு அப்பதா வயல்ல இருந்து எடுத்துன்னு வந்து போட்ருப்பாங்க இதுவே நம்போ கடெல்லா வாங்குனா ஃப்ரெஷ்ஷாவு இருக்கா ஆனா பாக்குதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்க மாரி இருக்கு உள்ள அழுகி போனா மாரி இருக்கு அது எத்தின் நாள் காய்னு நம்பளுக்கு தெரியாதுல இது வந்து பீர் க இங்கல்லா வந்து அணிக்கே அறுத்து அணிக்கே வந்து விக்கிறாங்க இவுங்க
ம் ம்
அது நம்ப வாங்கி சாப்டலா மத்தபடி வேற எதுமே கடைல்லா போய் வாங்குனா அவுங்க ரொம்ப நாள் வச்சிருந்து அது வீட்டுக்கு இதுநாந்தா முத்தி போயிருக்கு இதுவே கைல அருக்கறவங்களந்தா பிஞ்சா அத்து எடுத்து வந்து விப்பாங்க அவுங்களுக்கு தெரில பிஞ்சிதா அத்து வக்கணுனு
ஆமா தோழி
த்துவிப்பாங்க
ம் ம் ம் ம்
ப்ப நம்ப அப்டி வாங்கி சாப்பிட்டு நல்லதா இப்ப இருக்க ஆனா ஸ்டேஜ்ல வந்து எல்லா ஹைபிரிட் தா நம்பளே வீட்லயே போட்டு நம்பளே சாப்லா அப்புற நீங்க எங்க மாடி மேல வச்சுருக்கீங்ளா இல்ல வீட்டு கீழதானா
ஆ வீட்டுக்கு கீழேயே வச்சிருக்கோ தோழி மாடி தோட்ட வந்து வக்கலானு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோ தோழி அதுக்கு கொஞ்ச சில வேலைகள் எல்லா பாக்க வேண்டிது இருக்கு நெறய பேரு இப்ப வந்து மாடி தோட்டந்தா வக்கிறாங்க எனக்கு அந்த மாடி தோட்ட வக்கணுனு சொல்லிட்டு ஆச
ஆனா அது அது எப்டி சொல்றது பெரிய பெரிய மரலா வக்கவே முடியாது து நம்ம சின்னதா ரோஸ் செடி
ஆ அந்த மாரி வக் இல் இல்ல காய்கறி நம்ப ப செடி வக்கிறோல தோழி கத்திரிக்கா அ பொடலங்கா அந்த மாரி வக்கலா தோழி மாடித்தோட்ட ல நம் மரம் வந்து பண்ண முடியாது தோழி பல வகைகள் இப்ப கொய்யா மரமே வந் து அதுலயே வக்கிற மாரியே இருக்கு தோழி சின்ன மரக்கன்லயே வந்து நெறய காய்க்கிறது சி சில நண்பர்கள்லா வந்து மாம்பழ அந்த மாரியே கூட மாடி தோட்டத்துல வக்கிறாங்க தோழி அது மரம் பெருசாகாது ஆனா ஒரு கிளையிலயே நெறய ஆ
அது ஹைபிரிட்னால அவுங்க மேலயே வச்சிருக்காங்க மாடி மேலயே
ம் ம்
இப்ப நம்ம வைக்கதந்தா கீழே நம்ம வச்சாலே அது நல்லா பெருசா வந்து அது நம்ம நார்மலி ரோட் நம்மளுக்கு இருக்கும் எப்படி சொல்றது இப்ப நம்ம ஒரு மாம்பழம் சாப்பிட்டு போட்டோம்னா அது அப்படியே வளர்ந்து ல அந்த கண்ணு எடுத்து நம் ப வேற இடத்துல வச்சோம்னா அதுவே பெருசா வந்துரும் நம்ம நேத்துக்கு மாடி தோட்டத்தில ஹைப்ரேட் அது சின்னத இருக்கும் ஹைபிரிட்டா அது வைப்பாங்க
ம் ம் ஆமா தோழி
இப்ப நார்மலா நம்ம மாம்பழம் கொய்யா கண்ணு அதெல்லாம் வந்து கீழ வைக்கதான் நம்மளுக்கு பெட்ரு
ம் ம்
சப்போஸ் அது பெருசா ஆயிச்சுன்னா நம்மளால தூக்கவும் முடியாது ஒண்ணும் பண்ணவே முடியாது வேஸ்ட்டா நம்ப நம்ம நமக்கே மனசு கஷ்டமாயிடும் ஏன் வெட்டி போட்டோ கீழே வச்சிருக்கலாமே அப்டின்னு தோணு அப்போ
செரி தோழி ஆஹ் நீங்க இன்னைக்கு நல்ல பசுமைய பத்தி நீங்க நல்ல ஒரு விளக்கத்தை குடுத்தீங்க தோழி உங்க வீட்டுல என்னென்ன செடி நீங்க வச்சிருக்கீங்க எப்டில்லாம் நம்ம காய்கறி இது பண்றோம் அப்டின்னு சொல்லிட்டு ஆஹ் எல்லாமே நீங்க வந்து என்னோட பகிர்ந்துகிட்டீங்க தோழி இந்த நீங்க சொன்ன அந்த உரங்கள் தான் வந்து இந்த சாண எரி மத்த உரம்லாம் வந்து நான் வந்து உபயோகப்படுத்திருக்கேன் தோழி ஆனா அந்த சாண எரிவாய்வு பத்தி நீங்க சொன்னது வந்து ஆஹ் எனக்கு வந்து ரொம்ப உபயோகமா இரு தோழி நானும் அந்த மாதிரி என்னனுடைய ரோஜா செடிகளுக்கு கண்டிப்ப அந்த உரத்த வந்து நான் உபயோகப்படு வைக்கிறேன் தோழி
தேங்க்ஸ் தோழி இவ்வளவு நேரம் பேசினதுக்கு ரொம்ப நன்றி தோழி ம் தேங்க்ஸ்